ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நா எது நான் உன்ட்ட ஒரு விஷயோ கேட்கணு ஜெகதீஸ்வரி
ஆ சொல்லுங்க என்னது
நானு இப்பதா ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது
ஆ சேரி
எங்யாவது ஒய்ஃப கூட்டிட்டு ட்ரிப்பு போலான்னு ஒரு பிளானு அது எங்க போலா நீங்க என்ன ப்ளான் பண்ணீங்க ஆ எதாவது ஐடியா இருக்கான்னு உங்கள்ட கேக்கறக்காக தா கூப்டே
நா வந்து மேரேஜ் ஆன ஒரு ஃபைவ் மந்த்ஸ்ல நா வந்து அந்தமான் போனோ அது வந்து டூர் பிளஸ் ஹனி மூன் அந்த மாரி ப்ளான் பண்ணி போனோ ம்
சூப்பர் சூப்பர் சூப்பர் அந்த மாதியறல்லா இது இருக்கா பேக்கேஜஸ் இருக்கா
ஆ நாங்க ஒரு இவுங்க கிட்டதா ஒரு டூர் அரேஞ்ச் பண்றாங்கல்ல அவங்க கிட்டதா வந்து ஒரு பேக்கேஜா கேட்ருந்தோ அவங்க கொஞ்சோ குடுத்தாங்க பட் நமக்கு தேவையானத வந்து கஸ்டமைஸூ நம்ம பண்ணி சொல்லிக்கலா அந்த மாதி ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க அவுங்க நீங்க எந்த மாரி எதிர் பாக்குறீங்க எத்தன் நாள் இந்த மாரி எதுவு பிளான் இருக்கா ஹலோ
ஹலோ ஹலோ
அ கேக்குதுங்களா
ஆ இப்பதா கேக்குது சொல்லுங்
ஆ அதான் நீங்க என்ன மாரி பிளானு எத்தன் டேஸ் அந்த மாரி எது இருக்கா
ம் எனக்கு பிரச்சன இருக்காது ஆஃபீஸில ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் லீவ் கேக்கலா
ம்
அ ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி ஆஃபர் இதெலா இருக்குமா எ த்தன் டேஸ்லேந்து இருக்கு
அது நம்ம எக்ஸ் நம்ம சொல்றத பொருத்து டூ டேஸ்னாலு செரி அ போர் டேஸ்னாலு செரி அந்த மாரி
ஓகே ஓகே
ம்
செரி அப்டியா இப்ப இது க்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸு இதெல்லா வந்து நம்ம தா அரேஞ்ச் பண்ணணுமா இல்ல அவங்க எதுவு நம்ளுக்கு புக் பண்ணி தருவாங்களா
சார் என்னா சொன்னாங்கனா வந்து ஃபிளைட்டு டிக்கெட் வந்து அவுங்களே போட்டு தர ஆப்ஷன் இருக்கு நாங்க எ ப்டி பிளான் பண்ணம்னா வந்து ஃப்ளைட்டு டிக்கெட் வந்து நம்ம போட்டுக்கற மாரியு
ம்
அவங்க வந்து பிரேக் ஃபாஸ்ட் டின்னர் பிளஸ் வந்து டூ அங்க அரேஞ்ச் ப மன்ட் இருக்கும்ல ரூமு அதெல்லா வந்து அவங்க அந்த மாரியும் ஆ கஸ்டமைஸ் பண்ணி நாம கே ட்ருப்போ அதுக்கேத்தாப்ல அவுங்க குடுத்தருந்தாங்க ஏனா வந்து பிரேக் பாஸ்ட் வந்து எப் பமே நாம வந்து அ ரூம்ல இருந்து கிளம் போதுதா ஒரே ப்ளே ஸ்டாண்டர்டான ப்ளேஸ்ல தா கிளம்ப போறோ சோ வந்து நம்ம அந்த இடத் துல வந்து அது நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல்லே ப்ரேக்பாஸ்ட் சாப்டர்லா ஆ டின்னருங்க போது இங்க வந்து நைட் அங்கதா எப்னாலு நம்ம வரணு இப்போ வந்து டின்னரு அங்யே முடிச்சிக்லா பட் நாங்க வந்து லஞ்ச் எப்டி பிளான் பண்ணம் னா நம்ம வந்து எந்த எடத்துல இருக்கோம் நமக்கு தெரியாது ஆ அன்னைக்கி டேட் சில எங்க இருக்கோ அந்த அந்த மான்னா அதுக்குள்ளயே ஏதாவது ஒரு லொகேஷன்ல இப்போ சோ அந்த எடத்துல என்ன பேமஸான புட் இருக்கோ அத வாங்கி சாப் ட்டுகலா லஞ்சி அந்த மாரி நாங்க பிளன் பண்ணோ நீங்க எந்த மாரி யோஸ் க்கிறீங்க எனக்கு தெர்லல்ல நீங்க எந்த மாரி யோசிக்கிறீங்க
இ இல்ல எனக்கு இத பத்தி ஐடியா இல்ல இப்ப நம்ம எங்க போகணு ஆ நம்மளுக்கு ஒ ஒ ஒரு ஒரு நாளுக்கு என்னன்ன ப்ளா ட்ரிப் பிளானிங்கு இதெல்லா வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாகவே குடுத்துருவாங்களா எப்டி
ஆமா அது எல்லாமே பீவியஸா குடுத்துருவாங்க நம்ம ஈதா நம்மளோட கஸ்டமைசேஷன்ல என்னன்ன வேணுங்ற நம்மளோட ரெக் வெர்மென்ட வந்து அவங்ககிட்ட சொன்னா போது
ம்
அதுக் கேத்தாப்பல அவங்க பேக்கேஜ் வந்து அரேஞ் பண்ணி குடுப்பாங்க பிரைஸ்
ஓஹோ நீங்க எங்கெங்க எல்லா போனீங்க
நாங்க என்னா பிளன் பண்ணோ அப்னா வந்து ஒரு ஃபைவ் டேஸ்
இது
ஆ இல்லல்ல ஆ பைவ் நைட்
சிக்ஸ் டேஸ்
ரொம்ப நாள் ஆச்சுல்லா அதனால எனக்கு கன்ஃயூஸ் ஆயிருச்சி கொஞ்சோ
ஜோ செர்ச்செரி
ஆ அந்த மாரி போன நா வந்து ஆ அந்தமான்னாவே மெயின் வந்து போர்ட் பிளேயர் தா அதுதா வந்து நம்ம போய் அந்த ஏர்போர்ட்லதா நம்ம போய் எறங்குவோ சோ வந்து அத வந்து மூண் நாளு எப்டினா வந்து நம்ம போய் எறங்குறது அந்த எடோ அடுத்து ரிட்டன் அங்க இருந்து கெளம்புறது அதே இதுதா அப்புறோ இன் பிட்வின்லா ஒன் டே அந்த மாரி த்ரீ டேஸ் வந்து போஸ்ட் பிளேயர்ன் சொல்ட் டு அந்தமான்ல அதா மெயினு அங்க வந்து த்ரீ டேஸ் சொல்லிட்டு பண்ணோ அடுத்து வந்து
டூரிஸ்ட்டு பாட்டெல்லா எப்டி தெரிது சகோதரி
இல்லல்ல நா இன்னு சொல்லி முடிக்கல போட் பிளேர் பத்தி மட்டுதான சொல்லிருக்க அப்புற வந்து ஆ ஒன் டேஸ் வந்து ஹாவ் லாக்ன்னு சொல்லி ஒரு ஐலேண்ட் கூப்டுட்டு போவாங்க ம்க்கும் கும் அது வந்து குரூஸ்ல போனு அதுதா கொஞ்ச நல்ல எக்சைட்மெண்டா இருக்கு அ ஹ ஆ டூஸ் போணு இல்லல்ல எல்லாமே இங் ளூட் அந்த பேக்கேஜ்ல இங்க்ளூட் பண்ணிடுவாங்க எல்லாமே
ஓகே ஓகே
அதுக்கப்ரோ வந்து நீல் ஐலேண்னு ஒரு ஐலேண்டு
ஓ செரி
இந்த மாரி ரெண்டு ஐலேண்டு நமக்கு சேத்து வரு
இப்ப அங்க வந்து நம்மள்கிட்ட எது ஸ்பெஷல் சார்ஜஸ் இந்த மாரி எதுவு வாங்க சான்சஸ் இருக்கா
அங்க நாங்க எந்த சார்ஜஸ்சே குடுக்கல நம்ம என்னா நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன செலவு வந்துச்சி அப்டி பாத்தீங்கனா நம்மளோட லஞ்ச் வந்து நம்மதா அரேஞ்சி பண்றோன் சொல்லிருந்தமில்ல அந்த லஞ்ச் எக்ஸ்பென்ஸு பட் அப்புற வந்து நம்ம ஏதாது
இன்க்ளூடட் கெடையாது
ஆ லன்ச் இன்க்ளூடெட் கெடையாது நம்ம தா அரேஞ்ச் பண்ணிக்கணு தென் வந்து நம்ம அ இது பண்ணோம்ல ஏதாவ்து ஆக்டிவிட்டி பண்ணும்னா
ம்
இப்ப வந்து ஸ்கூபா டைவிங்கு ஸ்கை வாக்கு பேரஸ் பேரா கிளைடிங் அப்புற வந்து பைக் கி வாட்ரு வாட்டரு பைக்கு இந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல
ஆ ஆ ஆ
உங்ளுக்கு வந்து பீச் தான எல்லாமே சோ வந்து பீச்சு தா அப்ப வந்து அது ரிலேட் டடு ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்க நெறைய இருந்துச்சு பட் வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்ச காஸ்ட்லியா தா இருந்துச்சு
ஓ சேரி சேரி எது பெஸ்ட்டாருக்கு நீங்க சட்ஜெஸ்ட் சொன்னிங்கன்னா நானு அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கிறே
ஆ நாங்க என்ன போனோ அப்பின்னா வந்து இதுதா போனோ அது என்னது ஆ எனக்கு அந்த ஒருது பேரு ஞாபக இல்ல பட் வந்து என்னன்னா போட்லை கூட்டிட்டு போயிட்டு ஆ ஒரு நடுவுல வந்து ஒரு ரவுண் டா வந்து வியூவ் பாயிண்டு அதாவது கண்ணாடி மாரி வச்சிருந்தாங்க போட்டு ஆள் கடல்ல கூட்டு போயிட்டு நமக்கு பவளப்பாற இருக்கு தெரியுமா அத அப்டியே நமக்கு லைவா பாக்குற மாரி காமிச்சாங்க அது நல்ல ஒரு எக்ஸ் பீரியன்ஸா இருந்துச்சு ஆனா நல்லா இருந்துச்சு ஆனா எ நா பத் தல ஃபீல் பண்றது வந்து அது வந்து வேஸ்டோ அப்டின் தோனுச்சு ஏனா அது வந்து நம்ம லைவ்வே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இப்ப அதே பீச்லயே வந்து நெறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஸ்கை வாக்கு இந்த மார்லா வந்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயி கடல்ல நடக்கறது உங்களுக்கு வந்து அதெல்லா நம்ம வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஆனா இந்தது வந்து நீங்க ஒரு போட்ல உக்காந்துக்கிட் டு அது பாக்குறதுனால எனக்கு அந்த இதுல சேட்டிஸ்பை ஆகல
அப்டியா இப்ப டைவிங்கு இந்த மாரி இதுதுலா வந்து நம்மளாவா பண்ண விட்ருவாங்களா எப்டி
ஆ நமக்கு ஆ ஆ அதனால நாங்க என்ன பண்ணோமன் நெக்ஸ்ட் டே என்ன பிளான் பண்ணோனா நம்மளா வந்து ஒரு ஆக்ட் டிவிட்டி பண்ணனு அந்த மாரி பிளான் பண்ணிட்டு
ம் அதுலா அததா எனக்கு அந்த மாரி இதெல்லா நம் சோலோவா வுட்ருவாங்களோனு பயந்
நம்ளலா விட மாட்டாங்க நம்மள எப்டி நாங்க போனது வந்து ஒரு ஆள் கடல் கூட்டு போனாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் பீச்சுக்கு போயாச்சு பீச்சுக்கு போயிட்டு ஆ அங்கருந்து ஒரு செப்ரேட் போட் எடுத்து நம்மள வந்து மிட் ஆப் த சீ கூட்டிட் போய்ட்டாங்க கூட்டிட் போயிட்டு நம்ம அதோட அதுக்கு வியர் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸு எல்லா போட்டாச்சு போட்டுட்டு அங்க இருந்து அப்டியே நம்மள கீழ தள்ளி வுடுவாங்க நமக்கு வந்து கைடா ஒரு பெர்சனோ டூ பெர்சனோ நம்மக் கூடவே இருப்பாங்க பெர் பெர்சனுக்கு டூ கைடு இருப்பாங்க
சேரி சேரிங்க
அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா அது உள்ள போனப்ப நீமு இருக்கு தெரியுமா பாத்துருப்பீங்கல்ல நீமு மூவில வர நீமு அ டோரி ஆ நீமு டோரி நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷு ஸ்டார் ஃபிஷ்ஷு ஆ அப்பறோ குட்டி ரொம்ப ஆ ரொம் ரொம்ப கிளியரா இருக்கு வாட்ரு வந்து அவ்வளோ ப்யூரா இருக்கு அந்த மேலருந்து கீழ வர்ற சன்ரைஸ் மொதக்கொண்டு நமக்கு அப்டி தெரியு ரொம்ப சூ ப்பரா இருந்துச்சு அது நல்ல ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பட் வந்து ரொம்ப பயமாவு இருக்கு ஏனா நம்மள கொண்டு போய் ஆழ்கடல்ல தள்ளி விட்றாங்க அப்டிங்கம் போது அந்த எடத் துல என்ன வேணாலு நடக்கலாம்ல டி வி லைலா எவ்ளோ படங்கள்லா என்னென்ன பாக்குறோ
ஐயோ நீங்க சொல்றப்பயே எனக்கு அப்டியே ஒரு மாரி சிலிர்த்துட்டு வருது
ஆ அந்த மார்லா பயமா இருந்துச்சு அதுவு நம்மள ஒரு நடு கடல்ல உக்கார வச்சுட்டு சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த போட்ல இருக்கவங்க மட்டுந்தா ஒரு அஞ்சாறு பேரு அவங்க உக்கார வச்சட்டு உங்கள அப்டியே அந்த போட்லந்து கீழே குதிக்க அப்டியே தள்ளி விடுவா குதிக்க கூட சொல்ல மாட்டாங்க பின்னாடி கூட அப்டியே தள்ளி விடுவாங்க எப்டி இருக்கு ம்
வேறு எங்கெங்கெல்லா கூட்டு போனாங்க ஜெகதீஸ்வரி
வேற எங்க கூட்டு போனாங்கன்னா அப்பல வந்து இந்த இதுரு அது என்னது அ அந்தமான் ஜெயில் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதா அந்தமான்லேயே
ஓ அப்டியா
ஆ அந்த அந்தமான் ஜெயில் போய் நாங்க பாத்தோ அது நல்லாருந்தது
கே ஓகே
அது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இது பண்ண ஜெயிலு அந்த மாரில்லா சொல்லிருந்தாங்க
ம் ம்
ஆ நம்ம வந்து போனோவுனே நம்ம பிக்க்ப் பண்ண ஒரு கார் வந்துரு என்னங்கங்க கூட்டு போணுன் அவங்களே சொல்லிருவாங்க
ஓ செரி செரி செரி
த்து வந்து நம்ம வந்து குரூஸ்லதா வந்து ஹேவ்லாக் போனோ ஒன்டே அந்த ஐலாண்ட் ஃபுல்லா ஒன்டே நம்ம இருப்போ அங்க வந்து ஹோட்டல்ல
ட்டே மாரி எதுவ் இருந்துச்சா சொரி சொரி
அங்க ஒரு அட்வெஞ்சரஸ்னா வந்து அது வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து ஃபுல் இருட்டாயிரு நம்ம ஊர்ல எப்டி பத்து பதினோரு மணி எப்டி இருக்கு அந்த மாரி சிக்ஸ் ஓ கிளாக்கே ஆயிரு நால்ர மணில இருந்தே உங்களுக்கு இருட்ட ஆரம்பிச்சிரு அங்க ஃபுல்லா மரங்கள் அப்டிங் கறனாலே நம்ம ஸ்டே பண்ற எடமே நமக்கு புதுசா பயங்கரமா இருக்கு ஒரு பேய் வீடு மாரியெல்லா இருந்துச்சு ஒரோட ஒரு எங்களோ நாங்க தங்கிந்த ஒரு ரூம்
ஐயயோ சூப்பர்
அவ்வளோத நா அறண்டுட்டே
அப்பறோ இன்னொரு ஒரு ஃபேமஸான பீச் ஒன்னு போனோ ராதாநகர் பீச்சுன் சொல்ட்டு அது வந்து ரொம் ஃபஸ்ட் வந்து அ ரொம்ப கிளீனா இருந்துச்சு பட் இப்ப நாங்க போன ப்போ வந்து ரொம்ப அக்லியாதா இருந்துச்சு நெறைய மூவி அங்க ஷூட் பண்ணிருப்பாங்க
ஆ அங்கதா வந்து ஆ தண்ணி கா காலே தெரியும்ன்றப்
அப்டிங்ற மாரி சொல்லியிருந்தாங்க பட் வந்து இப்ப அந்த மாரி கெடையாது அது வந்து ரொம்ப அழுக்கா அந்த மாரிதா இருந்துச்சு
ஓகே ஓக்
அதுக்கப்றோ வந்து நீல் ஐலாண்டுன்னு சொல்லிருந்துச்சு அங்க லன்ட்சு சாப்பிட்டோ அங்க ஒரு விசிட் போட்டுட்டு எல்லாமே பீச்சு தா மோஸ்லி புல் அண்ட் புல் நம்ப பீச் சே தா இருக்க மாரி இருக்கு அங்க அந்தமான்லே பேமஸ் னது வந்து நேச்சுரல் பிரிட் பீச்சுனு ஒரு பீச் அது பாத்தோம்னா பிரிட் மாரியே இருக்கு அந்த பீச்ல ஒரு ராக் வந்து பிரிட்ஜ் ஷேப்ல இருக்கு இந்த பக்கோ ஒரு அ தூண் மாரி இருக்கு இந்த பக்கோ ஒரு தூண் மாரி இருக்கு நடுவுல வந்து ஒரு கனெக்ட் பண்ற மாரி இருக்கு அது வந்து ஒரு ராக் சிங்கிள் ராக் வந்து அதுவாவே இதானதா உருவானது அப்டின்னு சொல்லி நெறைய சொன்னாங்க
சேரி சேரி அ நாலஞ்சு நாள் போறதே வந்து தெரியாது
ஆ தெரியாது ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் தா
ம் பேக்கேஜ் இதெல்லா எவ்ளோ வரு ஜெயஸ்டி ரொம்ப இப்போ எக்ஸ்பென்சிவா ஒன் லாக்கு டூ லாக் அந்த மாரி வருமா
அப்படிலா வல்ல எங்களுக்கு வந்து டிக்கெட்டு அந்த இதெல்லா சேத்து ஒரு பிப்டி கே வந்துச்சு கையில ஒரு தேர்டி கே கொண்டு போனோ அரௌண்ட் ஒன் கே ஒன் லேக் வந்துரு ஆ அவ்வளவுதா ஒன் லாக்ல போயிட்டு வந்துரலா நீங்க வேணா ஒண்ணு பண்றீங்களா ஆ நீங்க எப்ப போணு எனான்னு சொல் லுங்க இல்லாட்டி நா வந்து நா போன டிராவல்ஸ் ஏஜென்சிய வந்து உங்களுக்கு நா சஜஸ்ட் பண்றே
ஆமா நல்லா இருந்துச்சா அவுங்க
ஆ அவுங்களோட இது நல்லா இருந்தது ம் நல்லா இருந்தது
ம் ஓகே ஓகே எதுவு ஃபேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரிலா எதுவு இல்லல ஜெகதீஸ்வரி
ஃபேட் எக் ஸ்பிரியன்ஸ் ஓகே அந்த மாரிதா ரொம்ப மோசோ அந்த மாரி கிடையாது நா வேணா உங்களுக் கு அவுங்க டீடேல்ஸ் குடுக்குறே நீங்க இப்ப நியூவா எதுவு பேக்கேஜ் போகுதான்னு சொல்லி டீடெயில் கேட்டுக்கிறீங்களா
ஆ கேட்டுக்கறே கேட்டுக்கறே எதுவு ஆ ஆ ஓகே ஜெகதீஸ்வரி தேங்க் யூ வெரி மச்